கேக்குதா
ஆ கட் ஆயிருச்சு
சேரின்ட்டே நானு மதிய சாப்பாடு தா நீங்க காலேல சாப்ட்டீங்க கரெக்டா சாம்பார் சாதோ
காலேல வந்து எத்தன மணிக்கு சாப்ட்டே பத்து மணிக்கு சாப்ட்டே
சாம்பார் சாதோ கூட என்னது சைடிஷ் என்ன
சைடிஸ்லா எதுவுமே இல்ல
அப்படியா சாம்பார் சாதோன்னா வெறு ரைஸ் ஒயிட் ரைஸ்ல சாம்பார் ஊத்தி சாப்டுற மாரியா இல்ல அதே மிக்சட் பண்ணியே பண்ணுவாங்களே சாம்பார் ரைஸ் அந்த மாரியா
சாம்பார் ஊத்தி சாப்ட்ற மாரி
ம் ஓகே ஓகே இப்ப மழல்லா பேஞ்சி முடிச்சிருச்சி இன்னு மொட்ட மாடில தா இருக்கீங்களா ரூம்ல இருக்கீங்களா பால்கனிய பாத்துட்டு என்ன வந்தீங்க
மொட்ட மாடிக்கி
அப்டியா சூப்பரா இருக்குமே
ஆமா
கிளைமெட்டு நீங்கன்னா எப்டி துணிக்காய மொட்ட மாடில தா போடுறீங்களா இல்ல வீட்டுக்கு வெளிய உங்க ஸ்பேஸ் இருக்குமா
என்ன வெங்க
துணி வந்து வாஷ் பண்ணிட்டு காய போடுறதுக்கு
வெளிலயே இருக்கு
வெளிய ஸ்பேஸ் இருக்கு ஒங்களுக்கு அது நல்லதுதா இப்டி லாஸ்ட் பியூ டோஸ் ஆ வே கிளைமேட் நல்லா இருக்கா இல்ல வெயில்லா கொளுத்துச்சா உங்க ஏரியால
வெயில் எல்லா கொளுத்தலா ஃபர்ஸ்ட் இருந்தே இப்டிதா இருக்கு
அப்டிதா இருக்கு ஓகே சேரி ஓகே சொல்
மேல திட்ல ஒக்காந்துட்டு இருக்கே
மேலயா
பக்கத்துல நெறையா ரோடு இருக்கு நெறையா வண்டி போகு அப்பறோ நெறையா வீடு நெறையா மரம்
இல்ல அதுதா சூப்பரா இருக்கு சுத்தி மரங்கள்லா இருக்குல்ல அது பாத் தாலே ரஃப் காத் காத்து நல்லா ம் ரஃப் திஸ் சவுண்டு கேட்டது மைனா சவுண்டா தெர்ல ஏதோ சவுண்டு கேட்டது இப்போ
ம்
இப்பவு சவுண்ட் கேக்குது ம் ஊர்லதா அந்த சவுண்ட் கேட்க முடியு நம்ம
ஹ
இந்த சென்னைல ஹார்ன் சவுண்டதா கேக்க முடியு
அஹ
ஊர்ல நல்லாரு நல்லாருக்கு கேக்கறதுக்கு நா எப்போவச்சுப் போவே நாகர்கோயில் அங்க போம்போது அங்க ஒன் வீக் இல்ல சம்டைம்ஸ் டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் தங்கும் போது மேக்சிமம் வெளிய ரவுண்ட் அடிக்கிறத விட மேல இருந்துட்டு டெரெஸ்ல இருந்துட்டு ஒரு மார்னிங் அப்டியே வாக் பண்ணிட்டு அது இயற்கை பாக்கற நல்ல இருக்கு ரசி நல்லா காத்தடிக்குது போல இருக்கு
ஆமா
ம் கேக்குது சவுண்ட் நல்லா காத்
ம்
அப்றோ ஈவ்னிங் என்ன ப்ளான் ஈவ்னிங் வந்துருவாங்ளா வீட்ல
ஆ வந்துருவாங்க
வீட்ல யாரு சமயல் செய்வா அம்மாவா பாட்டியா
ரெண்டு பேருமே செய்வாங்க
ஒங்ளுக்கு செய்ய தெரியுமா
ஓரளவுக்கு
பரவால வீட்டு வேலல்லா செய்விங்ளா அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுவிங்ளா
செய்ய விட மாட்டாங்க அவங்களே செஞ்சுப்பாங்க குயில் கத்துற சவுண்ட் கேக்குதா
து கேக்குது ஆமா
ம்
மரத்துல தென்ன மரமா இல்ல வேற மரமு சுத்தி இருக்கா உங்க வீடுகள சுத்தி
இந்த மரோ இருக்கு நெல்லிக்கா மரோ சின்னது
ஓகே
அதுக்கப்றோ இந்த மரோ இருக்கு வேப்ப மரோ
எந்தமர
ஆ அதுக்கப்றோ முருங்க மரோ
எல்லா உங்குள்தா எல்லா உங்குள்தா இல்ல சுத்தி உள்ளதா இதெல்லா ஒங்க வீட்ல ஏதாச்சு இருக்கா
எங்க வீட்ல செடிதா இருக்கு மாதுளம்பழ செடி மரம்லா இல்ல
மாதுள பழச்செடியா வருதா மாதுள சூப்பருங்க ஃப்ரெஷ் மாதுள வெளிய கூட கெடைக்காது
ஆ
ஒங்க வீட்ல என்ன வருது மாதுளம் வேற என்ன வருது ஃப்ரூட்டு இல்ல வெஜ்ஜில என்னா வ
இப்பதா பெருசாயிருக்கு மயில் சத்துர கவுண்டு மயில் சவுண்ட் கேக்குதா
துங்க சூப்பருங்க செம்மையா இருக்கு போங்க உங்க ஏரியாவே மைண்ட் ரிலாக்ஸ் ஆ இருக்குங்க உங்க ஊர் சுத்தி சூப்ரா இருக்குங்க இந்த மழ பேஞ்சு மழ சூப்பருங்க மழ பேஞ்சுன்னாலு மைலு வந்திருக்குன்னா மைலு இறக்கய விரிச்சிட்டு ஆடுதா டான்ஸு
டேன்சுலா ஆடுல
நல்ல சவுண்ட் சூப்பரா இருக்குங்க சுத்தி வெரி குட் வெரி குட் இது எப்பமே மயிலு வருமா இல்ல இன்னக்கி வந்திருக்கா
எப்பமே வரு குயில் அழகா கத்துது
சூப்பர் சுத்தி காடுங்களா இல்ல
எங்க வீட்டு பக்கத்துல காடு அப்றோ சுத்தி வீடு
காடுன்னா என்ன மாரி ரிசர்வ் ஃபாரஸ்ட்டா இல்ல சும்மா எப்டி அது என்ன மாரி
சும்மா அதுல வா இது போட்டு வச்சிருக்காங்க நெல்லு இந்த மாரி
ஓ ஓ வயல்
ம்
சரி சரி சரி நல்லா இருக்குமாங்க டெய்லி இப்டிதா இருக்குமா உங்க வீட்டு கிட்ட
ஆ ஆமா ஒரே சவுண்டு நேச்சுரல் காத்து
சூப்பருங்க உங்க ஏரியால இந்த வண்டி போக்குவரத்துல்லா கம்மியா
வண்டி
பண்றே பஸ்ஸூ நெறைய பைக்கு கார் அந்த மாரி போறதடம் கம்மியாந்ருட்டே உங்க ஏரியால
மாதுக்கல்லா கிலோமீட்டர் கணக்கு
ஓ மெயின் ரோட்ல இருந்து எவ்ளவுக்கு நம்ம தள்ளி இருக்கு உங்க இட
எங்க வீடு வந்து மெயின் ரோட்லருந்து அ பத் பத்து கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் இருக்கு
ஓ அதனாலதா கொஞ்ச இந்த அவுங் நல்லா இருக்கு உங்களுக்கு
ம்..
அவ்ளவு டஸ்ட் வுட இருக்காது என்ன
ம்..
இங்கனா எப்போ இப்ப அந்த மெயின் ரோட்ல போற வண்டி தெரியுதுங்ளா
மெயின் ரோட்ல இல்ல இங்கிருந்து இப்டி வேற ஊருக் க்கு போற வண்டியெல்லா இருக்கும்ல அந்த மாரி போகுது ம் இங்க பஸ் தா இல்லை பஸ் தா டைமுக்குதா பஸ்ஸு
ஓ பஸ்ஸு டைமுக்கு தா உங்களுக்கு வரு
ஆ.. அப்ப்ப
இங்கேதா பாஸ் ஆ சொல்லுங்க
குயில் அழகா கத்து து
ஆமா சூப்பரா கத்துது கேக்குது இங்கேனா எப்டின்னு பாத்தீங்னா மார்னிங் வந்து கிளீன் பண்ணி வச்சுட்டு அடுத்த ஒரு ரெண்டு ஹவர்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா டஸ்ட் ஏரிடு அடுத்த ஒன் அவர்ல டஸ்ட் ஏரிடு ஏன்னா இந்த ரோட் சைட்ல தா க்குமா அவுங்களுக்கு அந்த ஸ்ட்ரீட் தா மெயின் ரோட்ல இருந்து உள்ள தா ஆனா மெயின் ரோடு உள்ள இருந்தாலு அ வண்டா வண்டி அப்ப இப்ப வந்து போயிட்டே இருக்கு
ம்...
நான்ஸ்டாப்பா அதுக்கு ஆப்போசிட்டா உங்ல்து ஃபுல்லா தெர்ல பறவைகள் சவுண்டா கேக்குது சூப்பர்
ம்..
அந்மாரி இன்னு ரெண்டு மூணு பறவைகள் எல்லா வருமே
எங்க வீட்டு பக்கத்துல டாக்ஸ் நெறைய இருக்கு டாக்ஸு அப்றோம் மல்லில எல்லாமே
எல்லாமே இருக்கு டாக்ஸ்லா பக்கத்து வீட்லலா வளக்
ம் பக்கத்து வீட்ல வளக்குறாங்க மு ஸ்லீம் மீட்ல ஒரு டாக் ஆ வளக்குறாங்க
ஓகே
போலீஸ் டாக் வளக்குறாங்க
போலீஸ் டாக் ஏன் அங்க வீட்டு எதா போலீஸ் இருக்காங்கலா
போலீஸ்லா இல்ல போலீஸ் டாக் வளக்குறாங்க
அதென்ன போலீஸ் டாக்கு
போலீஸ் டாக் வந்து ஹைட்டா இருக்குமே ஹைட்டா ப்ரவுன் கலர் அந்தமாரி ஆஹ்
அதுலயு வேலய காட்டா
அந்த டாகுக்கு நா வச்ச பேரு டாமி
டாமியா அவுங்க வச்ச பேரு
அவுங்க வச்ச பேரு என்னமோ தெரில
ஓகே உங்க வீட்ட சுத்தி மொத்த எத்தன வீடு இரு ஓ நிறைய வீடு உண்டா இல்ல பத்து பதினஞ்சு வீடு
அது ஒரு அம்பது வீடு இருக்கு
அம்பது வீடு ஓகே எல்லாருமே அவுங்க வீட்ட சுத்தி மரங்கள் வச்சிருக்காங்கல்ல உங்க ஏரியால சூப்பர் சூப்பர் எல்லாமே எங்க அங்க ஊர்ல ஒர்க்கீங்கா இல்ல வெளிநாட்ல பண்றாங்களா அந்த மாரியா எப்டி
க்காங்க பாதி பேர் அங்க இருக்காங்க பாதி பேரு சென்னையில இருக்காங்க
அப்டிங்களா கோயில்லா அங்க பக்கத்துல இருக்கா அவுங்களுக்கு
கோயில்லா பக்கத்துல தா
பக்கத்துல தா
உம் உம்
வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தா
ஆமா ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்
ஒரு கிலோமீட்டர் அ மெயின் ரோட்டுக்கு போறதா இருந்தாலு எப்டி போவீங்க ஆட் ஆட்டோலயா
போணுன்னா பஸ்ஸு வரும்
ஓ அங்கருந்து பஸ்
பஸ்ல போவோ மெயின் ரோடு இங்கருந்து அஞ்சு கிலோமீட்டர் தா எங்க ஊர தாண்டி மதுக்கற ஆ சீரப்பாளயம் நரிசிப்பாளையம் நாச்சிப்பாளையம் இந்த மாரி போகோ
பக்கத்து வீட்டு நாய் கத்துதா
குயில் அது ரோட்ல நின்னு கத்துது அந்த டாக் வந்து யாராச்சு எங்க வீட்டுக்கு புதுசா வந்தா கத்தும்
ஓகே ஓகே ஓகே யார் வந்தா புதுசா
யாரு வந்தாங்கன் தெரில கத்துது
ஓ சேரி சேரி சேரி சேரி அந்த எங் இடையில ஸ்ட்ரே டாக்ஸ் அந்த மாதிரி சில டாக் இருக்குறதா ப்ராப்ளம் சில எடத்துல
சில இடத்துல நாய் கடிச்சு வச்சிருதே இங்க சென்னையில எல்லா எல்லா தெருவுல அது ரோட்ல உள்ள டாக்ஸ் நிறைய இருக் நாலஞ்சு எக்கச்சக்கமா கிடக்கும் ஒவ்வொருத்தெருவுலயும் அவ்ளோ டாக்ஸ் இருக்குங் சென்னைல
ஆஹ்
வீட்டுல வளர்க்குறது சில பேர் கொஞ்சோ வளப்பாங்க ஆனா ரோட்ல நறைய இருக்கு
எல்லாரும் வெளிய வருவாங்களா உள்ளயே உக்காந்துகுவாங்களா கதவ சாத்தி வச்சிட்டு ஆஹ்
இல்ல இங்கே வந்து ஒர்க்கு போறவங்க ஒர்க்கு போவாங்க அது இல்லாம இங் இங்கே வந்து எப்பவுமே நைட்டு நீங்க கேள்விப்பட்டீருப்ப தெரியல மவ் ரோடு இங்க ஒரு எடோ இருக்கு அங்க மவுண்ட் ரோட் பிலால்னு சொல்லுவாங்க ஹோட்டல் அங்க நைட் மூணு மூன்றரை மணி வரைக்கி சாப்புடுவாங்க நைட் ரெண்டு மணிக் கில்லா ப்ரியாணி சட்டி ஃபிரஷா சுட சுட ஆக்கி எறக்குவாங்க அதுக்கு சாப்புட எரநூறு முன்னூறு பேரு லைன்ல நிப்பாங்க நைட் ரெண்டு மணிக்கி நைட் ரெண்டு மணிக்கெல்லா போய் ப்ரியாணி சாப்டுவங்க
நைட்டு ரெண்டு மணிக்கா இங்கெல்லா எப்டினா இப்போ வெய்யில் வரப்போதுனு நெனைக்
இது முடிஞ்சிருச்சு மழயோட இது
அதா நெனைக்கே
மழை பே நின்றுருச்சாங்க
இப்போ வெய்யில் வரப்போதுன்னு நனைக்கிறே
வெய்யில் வரப்போதுங்களா
ம் எப்டி வீட்டுக்குள்ளேயே உக்காந்துப்பாங்களா எல்லா வீட்ட சுத்தி உங்க வீடெல்லா இருக்கா